வணக்கம் தோழி
கேக்குதுங்களா ஆ கேக்குது எனக்கு கேக்குது
கேட்குது தோழி சொல்லுங்க சொல்லுங்க தோழி
வந்து சிற்றுண்டிய பத்தி பேசலாங்களா தோழி
ஆ கண்டிப்பாங்க சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு பஸ்ட் தெரிஞ்சது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஆ கண்டிப்பா
என்னாசொல்ல
ஆ நீங்க ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லுங்க ஆமா
கருப்புழுந்து இருக்கு இல்லங்களா அது கருப்புளுந்து வ
அ
அத எடுத்து வந்து முதல்ல வறுத்து எடுத்தணும் தோழி அது கருப்புழுந்து ரெண்டு புடி எடுத்துக்கணுங் தோழி
ரெண்டு புடி எடுத்து
கேக்குது கேக்குது ரெண்டு புடி ரெண்டு புடி எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கணு தோழி
அதுக்கப்புறோ வந்து கருப்பு எள்ளு இருக்கு இல்லைங்களா கருப்பு எள்ளு
ஆமாங்க ஆமா
கருப்பு எல்ல வருறுத்து எடுத்துக்கணும்னுங் தோழி
சேரிங்க
அதுக்கப்புறோ வந்து முந்திரி அப்புறோ பாதாமு நம்பளுக்கு என்ன ன வ ட்ரை ஃப்ரூட்ஸ் கெடைக்குதோ நட்ஸ் கெடைக்குதோ அத வந்து எல்லாமே வருத்து நா என்னன்னா அங்க நம்பளுக்கு அப்ப மார்க்கெட்டுக்கு போம் போது எது நம்மளுக்கு கண்ணுல தெரியுதோ அதெல்லாம் ம் சே இந்த ட்ரை இதெல்லா வாங்கிட்டு வந்துட்டு எல்லாமே தனித்தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங் தோழி அது எடுத்துட்டு அப்புற பேரிச்சைபழம் இருக்கு இல்லலைங்களா
ஆமாங்க
அது வந்து பொடி பொடியா கட் பண்ணிட்டு ஒ நறுக் கிகணு பொடியா நறுக்கிகணு இத இப் ப இத வருத்தது எல்லாமே நல்லா ஆற வெச்சுட்டு அரைக்கணுந்தோழி அரசிட்டு அ ஒரு மு க அரவாசி முக்காவாசி அரைச்சுசுனு வைங்க ஒண்ணு ரெண்டுமா அதுக்கப்றோ இந்த பேரிச்ச பழத்த போட்டு அரைக்கணுந்தோழி அதுல பேரிச்சைப்பழத்துல வந் பேரிச்சப்பழம் நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு ஏனா பேரிச்சபழத்திலயே நம்ளுக்கு இனிப்பு வந்துடு
இருக்கு ஆமா
ஆமா அதனால கொஞ்சோண்டு நாட்டு சக்கரைய போட்டு அரச்சிட்டு கொஞ்ச நா அது ஒரு தட்டுல போட்டுக்கணு தோழி தட்டுல போட்டு நல்லா சூடான நெய்யே ரெண்டே ரெண்டு ஆ கரண்டி குட்டி கரண்டி ல ஊத்திக்கணு சூடு பண்ணி அது மேல ஊத்திட்டு நல்லா வ கே ம கை ல கெளறி உருண்ட புடிச்சு வெச்சுக்டோனா அ கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா ஒரு
ஆ பெண் குொழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப சிறப்
உ ஆமா ஆமா ஏனா அதுல கருப் புளுந்து இடுப்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருப்பு எள்ளு வந்து இந்த கோழந்தைங்க இதாவுராங்க இல்லலைங்ளா அந்த டைம்ல வந்து இதெல்லா ரொம்பவே இடுப்புக்கு ரொம்ப நல் பலமா
ஊசிப் போட்டிருக்கு அதா அயன் சக்தி இருக்கு ஆ நானு இது ஒரு வாட்டி ட்ரை பண்றே நல்லாருக்கு உம் ம்
அது வந்து ரொம்ப நல்லாருக் கு அது நம்ம முந்திரி பாதமு பிஸ்தா அப்பற வந்து இந்த பூசணி வெத இதெல்லா நம்ம போடும் போது வந்து அதலடைய சுவை வந்து
இன்னுமே நல்லாருக்கு சேரி சேரி கண்டிப்பா இந்த நல்ல
அது சிற்றுண்டையாவு இருக்கு வந்து அதுல நம்ம வேர்க கடலையு சேத்துக்கலா நல்லா நெலகடலையு சேத்துக்கலா பொட்டுக்கடலயு சேத்துக்கலா நம்மளுடைய விருப்பந்தா என்ன நம்மளுக்கு சுலபமா கெடைக்குதோ அத வச்சு அத உருண்ட பண்ணி பேர்ச்சம்பழல்லா போட்டு குடுத்தா கொழந்தைங்க வந்து அது வந்து இப்பல்லா இனிப்பு சுவை இருக்கறதுதா ஜாஸ்தி விரும்பறாங்க
ஆ இல்ல இதெல்லா ஒரு ஸ்கூல்லுக்கு கூட ஒரு பாக்ஸ்
ஆமா அவங்ளுக்கு குடுத்துட்டா இது அது கொஞ்சோ சாப்ட்ட உடனே வயிறு நிரம்புண மாரி இருக்கு கொஞ்சோண்டு ஒரு மூணு உருண்டையோ ரெண்டு உருண்டையோ ஆம்மா ஆம்மா ஆம்மா அதுல வந்து உங்ளுக்கு எது எல்லா இதுமே வந்துடு சக்திக்கு உள்ள பொருள் எல்லாமே வந்துடு எலும்பு எலும்பு சக்திக்கு அப்றோ கை கால் நரம்பு இதுக்கு இரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கண்ணு பார்வைக்கு
ஆ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு இதுல நீங்க எல்லாத்தையுமே உள்ள அடக்கிட்டீங்க ஸ்நாக்ஸுக்காவு ஆச்சு ஆரோக்யத்துக்கு ஆச்சு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாரியு இருக்கு பரவாலை ங்க ரொம்ப நல்லா நல்லாருக்கு நா கண்டிப்பா அத நா ட்ர முயற்சி பண்ணி அது எப்டி வந்துருக் குனு நா சொல்ற உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கேளுங்க தோழி எனக் தெரிஞ்சா நா சொல்றே
தோழி இந்த பிரௌனீனு சொல்லுவாங்க இல்லைங் ங்ளா தோழி சாக்லேட்டு கேக் அது எப்டி செய்வாங்க தோழி
அது ரொம்ப சுலபம் தோழி உண்மையான்மே பாக்க போனைங்கனா மத்த எல்லா த்தவிட அது ரொம்ப சுலபமவே செஞ்சிற்லா இப்ப எப்டி எடுத்துக்கிட்டீங்கனா ஆமா ஃபஸ்டு ஒரு மூணு முட் டை எடுத்து அடிச்சிக்கோங்க
மூணு முட்டைங்ளா
ஆமாங்க ஒரு பாஸ் சக்கரைய பவுட்ரு பண்ணலா இல்லைனா வந்து அப்டியே கூட கலக்கிக்கலா முட்டையு அந்த சக்கரையு நம்ம வந்து அப்டியே கலக்கிட்டே இருக்கணு அந்த சக்கர கரையிற வரைக்குன் வச்சுக் நா வந்து ரெண்டுமே கலந்து குவனுங்க நா ரெண்டுந்தா பாதி பாதி கலந்துக்வே நா நாட்டு சக்கர கொஞ்சொ எடுத்துக்வே வெள்ள சக்கர கொஞ்சோ எடுத்துக்வனுங்க ரெண்டையுமே ஆ ஒரு ஒரு நூறுலருந்து ஒரு நூத்தி இருவது கிராம் போட்லாங்க சக்கர ஆ ஆம் வாங்க அந்த அளவு நீங்க போட்டைங்கன்னா சரியா இருக்கு ஓ போட்டுட்டு இது எல்லாமே நீங்க கப் வச்சுக்கிட்டீங்கனா ரொம்ப சொலபமா இருக்கு உங்களுக்கு இந்த நம்ம என்நேரோ அந்த மெஷின் வச்சி நம்ம மெஷர் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லிங்ளா முட்ட மூணு சின்னதா இருந்தா மூணுங்க பெருசா இருந்தா ரெண்டு
செரிங்க
அதனால வந்துட்டு அதுக்கப்பறோ சக்கர வந்து ஒரு கப் எடுத்துட் நீங்க அதுல தாராளமா நீங்க போட்டு லா அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா அது கரையிற வரைக்கு இது பண்ணி நீங்க வந்து ஓரமா இத வச் சிருங்க அடுத்து என்ன பண்ணணூனா வெண்ண வந்து ஒரு எழுவத் தஞ்சி கிராமுங்க
அ செரிங்க
அப்புறோ அந்த டாக் சாக்லேட்டுன சொல்லுவோ அந்த மாடர்ன் மி எம் ஓ ஆர் டி இ அந்த கம்பெனில இருக்குற அந்த சா டார்க் சாக்லேட் வந்து எல்லா பக் கமுமே கெடைக்குதுங் தோழி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கட்டு அ பெரிய பெரிய கடைங்கல்லா பாத்தீங்கனா இல்லைனா நீங்க வந்து அ ஆ இதுல போடுங்க மீஷோலயோ அமேசான்லயோ அந்த மாரி எல்லா போட்டைங்கன்னா உங்களுக் பல்கா வாங்கிக்கலா பிரச்சனையே இருக்காது அத வந்து நீங்க வந் வந்து வ அதென்ன பண்ணீங்கனா அது ஒரு நூறுலருந்து ஒரு நூறு நூத்தி பத்து கிராம் எடுத்துக்கணு இந்த ரெண்டையு பாத்தீங்கனா ஒட்டுக்கா வந்து கீழ வந்து சுடு தண்ணி வச்சி மேல ஒரு பவுல் வச்சி இந்த ரெண்டையு வந்து மெல்ட்டு பண்ணி தனியா வச்சிக்கணுங்க ஆயுத நல்லா ஆறனு ஆனா இது ஆறுனதுக்கப்பறொந்த முட்டாயு சக்கரயு காத் ஒ அ கலந்து வச்சிருக்கோ இல்லைங்களா இது நல்லா ஆறுனதுக்கப்றோ இத எடுத்து அதுல ஊத்தீறணு
செரிங் தோழி
இப்போ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ஐட்டம் போடணு அந்த ட்ரை பவுடர் ஐட்டம் எல்லா இருக்கு பாத்தீங்ளா அதாவத் இது இப்ப மைதா வந்து சக்க இத விட கொஞ்ச கம்மியாதா போடணு சக்கரைய எழு அளந்த மத் திங்ளா ஒரு கப்பு அதுலருந்து கொஞ்சோ கம்மியாதா மைதா போடணு ஒ ஆஹ் அந்த மாதிரி போடலா இதுல நீங்க ர ஒ ஹெல்தியா வேணூனா ராகி சேத்துக்லா இல்லைனா எல்லா பக் பாத்தீங்கன்னா இந்த மில்லட் கலந்த மாவு இருக்கு பாத்தீங்களா எல்லா சிறுதானியமு அரச் ச்சு வச்சிருக்கற மாவு அந்த மாவு கூட யூஸ் பண்லா அந்த மாதிரி நமக்கு புடிச்ச மாரி ஒரு ஆரோக்கியமா நம்ம வேணுனா நீங்க அந்த மாரி மாவு கூட நீங்க யூஸ் பண்லா நீங்க அந்த மாவு அந்த மாவு கொக்கோ பவுடரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கொஞ்சூண்டு உப்பு பேக்கிங் பவுடர் கொஞ்சோ பேக்கிங் சோடா கொஞ்ச அப்பற வெண்ணிலா எசன்ஸுங்க
செர் சரிங்க
திமே நீங்க எல்லா போட்டுட்டு அத கொஞ்ச ஒரு ஜலிச்சுட்டு திருப்பி இது எல்லாத்தையு நீங்க பண்ணிட்டு ஒரு நல்ல ரொம்பபே அ பீட்டர் எல்லா வச்சு பீட் பண்ணக் கூடாது அப்டியே ஒரு கட் பண்ணி ஒரு சுத்துன்ன கையிலே கை இல்லிங்க அந்த ஒரு கரண்டியில அப்டி சுத்தி விட்டு சுத்தி விட்டு இத பண்ணணு ரொம்பவு கலக்க கூடாது இதெல்லா பண்ணிட்டு அந்த ஓவன்ல இரு ந்தர அந்த ட்ரேல ஒரு பட்டர்ஷீட் போட்டு நீங்க அதுல நல்லா ஊத்தி வச்சுட்டு ஒரு இருவத்தஞ்சலந்து முப் முப்பத்தஞ்சு நிமிஷ வரைக்கு அது வேகு ஆனா அது கொஞ்ச ஃப்ரீஹீட் பண்ணிட்டு நீங்க உள்ள வக்கணு பத்து நிமிஷோ பண்ணிட்டு இது நீங்க வச்சு எடுத் த்து வெளில வச்சீங்கன்னா இதுல வந்து நம்ம நம்மளோட இஷ்ட தாங்க மேல வந்து எதாது நட்ஸ்சு வேணுனா போட்டுக்கலா இல்ல மேல எதாவது வந்து இந்த சாக்லேட்ஸு சா சா சாக்கோ சிப்ஸுன்னு சொல்றாங்களா அதெல்லா போட்டுக்கலா இதெல்லா நம்மளோட இஷ்டோ எப்படி வேணா நம்ம சேத்துக்கலா போட்டுக்கலா அந்த மாரி எல்லா பண்ணலா அதனால நீங்க இந்த மாரி எல்லா போட்டுட்டு நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க வெளியில வந்து சாப்ட்டு பாருங்க அத கட் பண்ணி நீங்க சாப் இத பாருங்க அவ்ளோ ஒரு அருமையா இருக்கும் நீங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க நல்லா வரு நாளைக்கே முயற் ச்சி பண்ணுங்க ரொம்ப செலவலா ஆகாதுங்க ரொம்ப செலவலா ஆகாதுங்க நீங்க அந்த ச்ச டார்க் சாக்லேட் பெரிய பார் வாங்கினீன்னா கண்டிப்பா மூணு வாட்டி செஞ்சு சாப்பிட்லா இது நா என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றே அப்பப்ப நீங்க ஒரு நூறு கிராம் பட்டர் மட் ட்டு வாங்குனீங்கன்னா போது பட்டரு ரெண்டு முட்டயுந்தா எப்டியு மாவு எதோ ஒன்னு வீட்ல இருக்கு அதனால நீங்க அத பத்தி எல்லா கவலப்படாம நீங்க வாங்க வேண்டி டிய ஒரே ஒரு விஷயோ இதுல டார்க் சாக்லேட் மட்டுதா கெடைக்காத ஒரு பொருள்னா அது மட்டுந்தா அத மட்டு நீங்க எப்ப அ வாங்கி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க புள்ளைங்களுக் அத செஞ்சு வச்ச நல்லா சுவிஷ்டம் போல சாப்பிடுவாங்க
நல்லா இருக்கு உண்மையாலுமே என்னன்னா ந ஆரோக்கியமாவு இருக்கு சு சுத்த பத்தமாவு இருக்கு அங்க என்ன எண்ணெ ஊத்துறாங்க என்ன பண்றாங்கள ஆமாங்க
நீங்க ஆசையா சாப்புட்ணு தோணு ஆனா அது வே வெளைய கேட்டவொன்ன ஐய வேண்டாப்பான்ட்டு வந்துரணு
ஒரு பீஸ் தொண்ணூரூவானு குடுத்தா அத வந்து திருப்தியாவு இருக் காது ஒருத்தரு சாப்ட்டு திருப்தி இல்ல அப்டி எப்டி குடும்பமா சாப்பறதுங்க அதுக் வ ஒரு ஒரு ஒரும் ஒரு மண்நேர வேலய பாத்தோம்னா ஒண்ணு இல்லிங்கோ ஃபேமிலியா உக்காந்து ரெண்டு நாள் நல்லா சாப் அப்பல்லா அது சாப்பிட சாப்ட தெகட்டி விட்டாமா அவ்வளோ செய்யலா வீட்ல அர கிலோல இருந்து ஒரு கிலோ வரைக்கு தாரோளமா செய்யலா
கண்டிப்பா கண்டிப்பா இதும் ஒரு சிற்றுண்டியா புள்ளைங்களுக் குடுத் அனுப்பலா
அ அனுப்பலா அனுப்பலா அதெல்லா அனுப்ப மாட்டே தோழி ஏனா ஃப்ரெண்டஸ் புடிங்கிக்குவாங்கன்னு இவ சொல் லுவா அதனால நா குடுத்தெல்லா விடமாட்டே அவங்க இங்கதா சாப்டுவா கெடைக்காது அதனால ஆ ஆமா அதனால நா வந்து நீங்க நாங்க இங்கயே சாப்பிட்டுக்கிறோ அப்டின்னு தா சொல்லுவாங்க அதெல்லா
அது எத்தன நாள் வெக்கலா தோழி எத்தன நாள் வெ
ஆ வெக்கலாங் ரெண்டுல இருந்து மூணு நாள் மூணா நல்லா இருக்காது தோழி நம்ம செய்ய செய்ய தீந்துரும் ஒன்னு இரண்டாவது நாள் அவ்ளோவா ரொம் பல்லாம் வைக்க முடியும் இப்ப நம்ம அந்த ஏசிலயே வச்சிட்டே இருந்தோம்னா அந்த போக்ஸ்ல போட்டோம்னா ஒரு மேபி ஒரு நாலு நாள் இருக்கும் அவ்ளோவு தான் மத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் எல்லாம் வச்சிருக் ஊட்டும் ஆ அதெல்லாம் அப்டி ஆ செய்ல கூடையே வேற நான் இப்பல்லாம் என்ன பண்ணியதேங்க இல்ல பள்ளிக்குடு துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அப்பறம் தான் செய்யறது
சேர் சேர் ஆமா
இல்ல கூடையே செய்வாங்க செய்ய செய்ய உடமாட்டாங்க செஞ்சு அது வேகவே விட மாட்டாங்க வேகறத்துக்குள்ள நூறு வாட்டி ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு கேட்டு உயிர எடுப்பாங்க அதனால நம் செஞ்ச வச்சுட்டனா பொறுமையா சாந்தரம் வந்து சாப்ட்டுப்பாங்க
ம்
சொல்லுங்க தோழி
ஆ செரி பரவால்லைங்க நறையா சமையல் குறிப்பெல்லாம் நறையா சொல்லியிருக்கீங்க ஆ
வேலை சொல்லுங்க வீட்ல இருக்கிறோம் இத கூட நம்ம உருப்படியா செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம வாழ்க்கையில நம்ம இதுதான் ஆயி போயிடுச்சு வேற எதுவும் நம் பெருசா ஒண்ணும் பண்ண போறது கிடையாது ஓ என்னையாச்சு நம்ம இருக்கிற இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள அப்டியே மாத்திக்கிட்டு போ வேண்டி நா என்ன பண்ண முடியும்
தேடி ஓ நம்ம வெளியில போய் குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்கறதை விட நம்ம வீட்ல செஞ்சு மனசுக்கு திருப்தியா வ வ சாப் குடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம்ல்லே
எங்களுக்கு வெய்யில் காலத்துல லீவ்ல இதே வேலைதான் அந்த ஜூஸ்ல ஏதாவது பண்றது ஃப்ரூட்ஸ்ல ஏதாவது பண்றது கஷ்ட இதே வேலையாதான் திரிஞ்சோம் என்ன பண்றதுங்க வெளில போனாலும் வந்து அ இவங்களுக்கு அதா திருப்தி ஆகமாட்டேங்குது வீட்லயே செஞ்சு சாப்ட்டு பழகினவங்களுக்கு வெளில போனாலும் சில விஷயங்கல்லாம் புடிக்கிறது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ம் இந்த தலைப்புல பேசினது க்கு ரொம்ப நன்றிங்க தோழி நன்றி நன்றி கண்டிப்பா சரி நன்றி வணக் வணக்
நன்றி வணக்கம்